ஹலோ
ஹலோ
பிரதர் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்கே கேக்குதுங்கே பிரதர் எப்படி இருக்கீங்கே என்ன பிரதர்
நல்ல இருக்கே பிரதர் நல்லா இருக்கிங்களா
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கே என்னே சாப்பிட்டீங்களா மார்னிங் பண்ணே ஓக்கே சாப்பிட்டே பிரதர் என்னார் என்னா இ இன்னைக்கி ஏதாவது ஸ்பெஷலா சாட்டர்டே
பிரதர் ஸ்பெஷல்ல ஒண்ணு இல்லைங்க பிரதேர் எப்போமே நார்மலா போற மாரிதா
ஓக்கே ஓக்கே அ அ ஓ ஆ ஆ ஓக்கே ஓக்கே ஓக்கே சரி சரி சரி நா ஒரு ப்ரைவேட்ல ஒர்க் பண்றேங்கே பிரதர் பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கே இங்கே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சோ பாப்பா ஒருத்தங்க ஸ்கூலுக்கு போறா அவள ரெடி பண்ணி அவளே டிஃபனு எல்லா பேக் பண்ணி அனுப்ச்சி விட்டோ இன்னைக்கு சாட்டர்டே ஸ்கூல் வச்சுட்டாங்கா அவளுக்கு
ஒ இல்ல இன்னிக்கு ஃபஸ்ட்டு சேட்டர்டே ஸ்கூல் லீவு விடனுமே
ஆ இல்லைங்க அவங்க என்னன் தெரில அதுவு இன்னிக் பாத்தீங்கன்னா அதுவு டெட் எக்ஸாம் வேற இருக்குன்னாங்க ஆ அந்த டீச்சர்ஸ் எல்லா போவாங்க என்ன கார்ணோன் தெர்ல இன்னிக்கு ஸ்கூல் வச்சிட்ருக்காங்க அங் லீவாதா இருக்கு ஆ ஆ இன்னிக்கு ஒன்னு நாளைக்கு ஒன்னு இருக்குங்க
ஆமாங்ளா
ஆ ரெண்டு எக்ஸாம் இருக்கு அதுதா எனக்கு கா புரில சேர் நாங்க ஒர்க் பிளான் போட்டோ ஊருக்கு போலா சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கு அப்பிடின் பிளான் போட்டோ கடசில நேத்து நைட் தா மெசேஜ் அனுப்புறாங்க ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டோ சேரி செரி அவ லீவ் போட மாட்றாங்க எங்க பொண்ணு லீவ் போட மாட் பே ரொம்ப கஷ்ட்டமாய்ட்ச்சி எங்ளுக்கு சரி ச்சு விட்டோ ஏனா நாளைக்கு ஒரு நாள் தா இருக்கு ஒரு நாள்ல பொயிட்டு வர முடியாது நெக்ஸ்ட் வீக் தா பாக்கணு
ஆங்கு அப்பா அம்மாலா நல்லாருக்காங்களா
ஆ நல்லாருக்காங்க எல்லாரு நல்லா இருக்காங்க அவுங்க தனியா இருக்காங்க ஊர்ல இருக்காங்க எங்க கிராமத்துல நாங்க கொஞ்சோ ஒரு டவுன்ல இருக்கோ கொஞ்சோ தள்ளி ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் தள்ளி இருக்கோ
ஓகே ஓகே
ஆமாமா ஆ போவோ அதா இந்த வார பொயிட்டு வர்லானு பாத்தோ ஒங்கள பாத்துட்டு அப்டியே கொஞ்ச ரிலாக்ஸா போனா நல்லா இருக்குன் பாத்தோ முடியில சேரி நெக்ஸ்ட் வீக் தா பாக்குனு
ம்
ம் என்னா பிரதர் நாங்க
வீடெல்லா கட்டியாச்சா பிரதர் வீடெல்லா கட்டி முடிச்சிடீங்ளா
என்னா பிரதர்
வீடெல்லா ஒர்க் முடிஞ்சதே வீடெல்லா வேல செஞ்சிர்க்கீங்களா இல்ல புதுசா கட்றீங்களா
இல்லல்ல இல்ல இருக்கு ஏற்கனவே இருக்கு ஆமா ஊர்ல இருக்கு இங்க ரெண்ட்ல தா இருக்கோ ஊர்ல இருக்கு
ஓ ரெண்ட்ல இருக்கீங்களா
ஆமாமா ஊர்ல இருக்குங்க இங்க பாக்லா இன்னு கொஞ்ச நாள் போச்சின்னா எதாது ஒரு எடம் ஒன்னு பாக்குனு ஏனா இன்னிக்கு வந்து பாத்திங்கனா எட தா வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்றதுலயே வந்து எல்லாத் த்துவிடு ஆமா கோல்டையு நம்பி போட முடியாது பாருங்க இப்ப கொறையிது திடீர்னு ஏறுது
ஆமா நேத்து தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட்டி இருந்துச்சி இன்னிக் ஃபோர் ஃபிப்டி ஆயிடுச்சி
ஆமா ஆமா ஆமாங்க அத நம்பி இல்ல நம்ம எது செய்ய முடியாது செரி அதா ஒரு எட தா பாக்லானு இருக்கோ இங்க நாங்க இருக்கிற ஏரியா நல்லா டெவலப் பாகுதுங்க எல்லா மெடிக்கல் காலேஜி வந்துர்ச்சி இந்த டிஸ்டிக்ல ஆமாமா ஆமா
பண்டினாக்க மறுபடி வாங்க முடியாது
ஆமாங்க ஆமா ஏறிச்சுங்க இப்ப நா இங்க வந்து இதுக்கு முன்னாடி வேற ஊர்ல இருந்தோ ஒரு செவன் இயர்ஸ் இருந்தோ வீட்ல படிச்சதுனால அந்த ஊர்ல இருந்தோ அந்த டிஸ்டிக்ல இருந்து ன்டு மறுபடியு இந்த டிஸ்டிக் வந்தோ நாங்க வரம்போது டீம் கேட்டு வந்தே ரேட் பாத் திங்னா எங்யோ போச்சிங்க ஏறுது ஏறிட்டே இருக்கு மத் த இதெல்லா பாத்தீங்கன்னா ஏறு எறங்கு இது வந்து ரியல் எஸ் டேட் மட்டு பாத்தீங்கன்னா ஓன்லி வந்து ஏறுதா ஏறுதே தவர கொறைல ஆமா
வாய்ப்பு கெடையாது
அதுதா மிஸ் பண்ணிட்டோ நாங்க அப்பறமே எதாவ்து கொஞ்ச கொஞ்சமா பாத்து போட்டு எதா வாங்கி வெச்சுணும்னா பின்னாடி யூஸா இருக்கு
கண்டிப்பா இல்ல அந்த ரேட்ட நீங்க ஃபைனல் பண்ணி ஒரு அட்வான்ஸ் போட்டு வெச்சிருந்தீங்கன்னா கூட இன்னைக்கி நம்ம அமௌண்ட க்ளியர் பண்ணி எடோ வெச்சிருந்திருக்குலா
ஆமா ஆமா பிரதர் ஆமா அதுதா பாக்கலா இன்னு கொஞ்ச நாள் ஒரு ஒன் இயர்
இதுக்கு தா நம்ம பாத்தினா கேட்டனாக்க நம்ம கிரானேட் இருக்கில்லையா டைல்ஸ் அந்த மாரி டைல்ஸு கெடையாது இது நேச்சுரல் ஸ்டோனு க்ரேனட்டி இங்கேயே மலைய வெட்டி இங்கேயே பாலிஷ் போட்டு இங்கே கல்ல சேல் பண்றோ
அப்டிங்ளா
ஆமா ஆமா ஆமா
செரி செரி செரிங் ஓகே ஓகே எது ஆ கண்டிப்பா கண்டிப்பா பிரதர் உங்க இது சேவ் பண்ணிக்கிறே நான் கால் பண்றே அப்ற மா உங்களுக்கு இத பத்தி பேசலா
ஓகேங் பிரதர் ஓகேங்க ப்ர
சேரி சேரி
ஏனா இங்க ஸ்கொயர் ஃபீட் நம்ம டைல்ஸ் பாத்தீங்கன் வெச்சுக்கங்ளே நமக்கு ஒண்ணு க்கு ஒண்ணு இந்த ஒன் பை டூவே பாத்தீங்கன் வெச்சிங்ளா
ம்
அதே பாத்திங்னா ஒரு தேட்டி எய்ட்டு ஃபாட்டி இந்த ரேஞ்ச்சு வரு பட் ஆனா க திக்னஸ் கம்மிய இருக்கு எயிட்டின் எம் எம் டென் எம் எம் டுவல் எம் எம் ஃபைனல் லாஸ்ட்டு
ம்
பட் க்ரானெட் அப்புடி கெடையாது ரெண்டு எம் எம் திக்னஸ் கெடைக்கு ம் நல்ல சைனிங் நேச்சுரல் ஸ்டோனு இல்ல மேனிக் பினிஷிங்லா எதுவு கெடையாது
ம் ஓகே ஓகேங்க
நேச்சுரல் ஸ்டோன் தா லைஃப் வரு
செரி செரிங்க நீங்க எப்டி டெலிவரி பண்றதெல்லா எவ்ளோ தூரத்துக்கு இருந்தா டெலிவரி
பிரதர் நம்ம ஆல் இண்டியா
ஓ ஓகே ஓகே ஆனா அது டி டிஃப்ரெண்ட் ஆகுல்ல அந்த டிஸ்டன்ஸ் தவ்ந்த மாரி டிஃப்ரெண்ட் ஆகுங்ளா
வாடக இன்கிரிஸ் ஆகு வாடக மட்டு தா இன்கிரீஸ் ஆகு ரேட் டெல்லா மெட்டீரியலோட ரேட் எல்லா ஒன்னதா இருக்கு
ஓகே ஓகே
ஆ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டுந்தா நமக்கு எக்ஸஸ் ஆகு
ஓகே ஓகே ஆ செரி செரி செரி பிரதர் செரி கண்டிப்பா நா யூஸ் பண்ணிக்கிறே உங்களுக்கு இத பத்தி நா அப்பறமா கேக்குற கேக்குறங்க
இல்ல அப்பறோ யாராவ்து ஃப்ரெண்ஸு இல்ல உங்க ரிலேட்டிவ்வோ இந்மாரி யாரவ்து கூட ரெஃப்பர் பண்ணுங்க ஒன்னு பிர ச்சன இல்ல ம் கண்டிப்பா பெஸ்ட்டா பண்ணி தருவோ
ம் ம் பண்ணிக்கலா பாத்துக்கலா உடுங் ப்ரதர் அதெல்லா பாத்துக்கலாங்க அப்றோ லஞ்ச் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க
பிரதர் வீட்டுக்தா போணு பிரதர் நா இல்ல சும்மா அப்டியு வந் து வண்டி எல்லா இல்ல கம்பளா மேனேஜர் இருக்காங்க ச நம்மளு டின்ஸ்போர்டுகு எ வண்டியு இருக்கு இல்லயா அப்டியே அத கொஞ்ச தொடச்சுட்டு கிளீன் பண்ட்டு ஆயில்ல செக் பண்ணிட்டு
ம்
டிரைவர் வந்து ஓட்டுவாங்க செய்வாங்க கிளம்பிடுவாங்க விட்டுட்டு நின்னு நாமதா பாக்ணு கரக்டா எல்லாத்தையு
ம்ம்
சோ அதுக்காக அப்டியே வண்டிய தொடச்சுக்கிட்டு
ம்
அப்டி நம்ம வேலயு பாக்லாமேன்ட்டு
ஓகே இந்த ராமு விட் மெட்டீரியல்லா எப்படிங்க உ அது அந்த மலய ஒட்டி இருக்குங்ளா உங்க கம்பெனி இல்ல தள்ளி இருக்குங்ளா
இல்ல மேம் ரா மெட்ரியல் பாத்தீங்கன்னா நம்ம அங்கந்து வாய்ன்ட்டு தா வரோ அவர் டெண்டர் விடுவாங் இல்லியா அவுங்க லீசுக்கு எடுப்பாங்க அங்கர்ந்து வாய்ன்டு வந்தம் நமுகு ரொம்ப டிஸ்டன்ஸ்லா கெடையாது ஒரு ஃபைவ் கிலோ மீட்டர் தூரோ குவாரி ஃபுல்லாவே
ம் ஒரு
ஆமா இங்க ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தா சரௌண்டிங் ஃபுல்லாவே குவாரிங்க தா இருக்கு கிரானடு மலைலா மலதா பக்க பாத்தீங்னா மலயெலா இருக்கு
ம் ம்
ம்
நாங்க இங்க பர்கூர் பக்கத்துல கூட ஒரு மல இருக்குங்க
ஆமா பிரதர்
அ அங்க கூட பாத்தீங்னா அதுதா பண்றாங்க அந்த லைன் ஃபுல்லாவுமே பாத்தா இந்த கிரானேட் தா இந்த பிசனஸ் தா பண்றாங்க நெறைய கடைங்க இருக்கு ஆ தெரியுங்ளா அது எந்த ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே அப்போ பரவால்லிங்க பக்கந்தா இருக்கிறோ நம்ப பிரச்சன இல்லங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆ செரி செரி பிரதர் அப்ப சேவ் பண்ணிக்கிற உங்க நம்பர் கண்டிப்பா எனக்கு இன்னிக்கி இல்ன என்னிக்காது யூஸ் தாவு உங்ளுக்கு நானு இத பத்தி பேசுறேங்க ம்
அ வருச் சில்ல நம்ம கிருஷ்ணரி மாவட்டத்துல ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லயா
ம் ம் ஆமாங்க
ஸ்கூல் பேரு மென்ஷன் பண்லாம என்னன் தெர்ல பண்ணுவோ நம்ப ஆமா ஸ்கூல்ஸ் எல்லாமே
செரி செரி செரிங்க செரி இது இதுல யாரு நீங்க நீங்க இது பண்ணதா இல்ல அப்பா அவுங்க இதுல அப்டியே நீங்க வளக்கம் போது எதாது
இல்ல பிரதர் நாம ஒர்க் பண்ணிடோ ஒர்க் பண்ணிட்ருந்தோ அந்த பீல்டுள்ள போனதுக்கப்பற இத பத்தி தெரிஞ்சு
ம் ம்
ம் லீஸ்ஸுக்கு எடுத்து நடத்துறோ
ஓகே ஓ இடமெல்லா குத்துருவாங்க ஓகே ஓகேங்க ஆனா அது மிஷின்ஸ் ஸலா பாத்தீங்னா நெறைய இதாவ் நெறைய இன்வெஸ் பண்ணணு இல்லைங்க அந்த கிரைனு மிஷின் மிஷினு
இல்ல இல்ல இல்ல நம்மளுது ஷோரூம் தா அங்கருந்து வாங்கிட்டு வந்துதா விக்கிறோ
ஓ அவங்ககிட்ட இருந்து கட் பண்றவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து விப்பிங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா இங்க பாத்திங்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி கலர்ஸ் இருக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் கலர்ஸ் இருக்கு
ஆனா தலவலிங்க அது அது இது வெச்சிருக்கவங்களுக்கெல்லா ரொம்ப ரிஸ்க் இல்ல இது
ஆமா ஈ பி பில் அதிகமா வரு லேபர் புடிக்கணு லேபர் புடிக்ணு சப்போஸ்
சோ அதனால
ஆ பிளாக் குள்ள கிராக் வன்ட்டாக்க அந்த கல்லு வேஸ்ட்டேஜு
ம் ம்
ஏன்னா நம்ம மேலுதா பாத்து வாங்கிட்டு வருவோ
ஓகே ஓகேங்க
க்ராக் இருக்கறது அவங்களுக்குதா தெரியு அதா லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்ட
ஆனா உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு இதுல்ல ஏன்னா அங்கிருந்து ஏத் திட்டு வரும்போது எறக்குறம் போது ஏதாவது ஒண்ணு ரெண்டு டேமேஜ் ஆனாலு சரி பார்ட்டிக்கு வித்து ஏ ஏத்தறம் போது எறக்கறம் போது டேமேஜ் ஆனாலு கஷ்டந்தா ஆகு உங்களுக்கு ம் செரி செரி உடுங்க அத பாத்த ஆமா ஆமாங்க சரி வேறெதாவுது இந்த அது மட்டுந்தான வேற ஏதாவது இந்த டைல்ஸ் எல்லா சொல்லுவிங்களே அதெல்லா கூட வெச்சிட்டு இருக்கிங்களா கிரேனேட்ஸ் மட்டுமா
இதுமா கிரானைட்ஸ் மட்டு டைல்ஸ் இல்ல ஆனா பக்க டைல்ஸ் கடைலா இருக்கு டேரக்டா அங்க இருந்து குஜராத்ல இருந்து எடுத்துட் வந்தர்றாங் க ஆ அதுவு ரொம்ப சீப் அன் பெஸ்ட்டா கெடைக்கு நம்ம கட இருக்கனாலா நம்ம போனாக்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்பற ஃப்ரெண்ட்ஸு ஒரு நம்ம கொஞ்ச ரெஃபர் பண்ணாக்க கமி பண்ணி குடுப்பாங்க
செரி செரி செரி ம் ஓகே ஓகே ஓகே ப்ரதர் பரவாலைங்க ஆனா உங்க வாய்ஸ கேட்டா சின்ன வயசு மாரிதா இருக்கு நல்லா ஆக்டிவா இருக்கிங்க அ பிசினஸ்ல
ஆமா ப்ரதர் இல்லல்ல ரொம்பவுலா இல்ல ஜஸ்ட் தேட்டி ஃபோர்தா ஆவுது ஆ இல்ல நானு ஆமா மேரிடுதா ப்ரோ மேரிடுதா நம்ம ப பச ங்க எப்டின்னா பெரியவரு வந்து எய்த் ஸ்டாண்டடு படிக்கிறாரு
ஆ ஆ ஓகே ஓகே ஆ இல்ல டைமுக்கு பண்ட்ருக்கிங்க மேரேஜ் நீங்க கரெக்டா அந்த அந்த வயசுல ஆ அதுதா அதுதா அதுதா பெஸ்ட்டு டைமுக் பண்ணிட் டம்னா நம்ம வேலய பசங்கள வளத்து விட்ருலா அவங்க பாட்டுக்கு அப்பற எதோ ஒன்னு டெவலப் ஆயிடுவாங்க
ஆமா நம்ம கிட்ட ஸ்டரென்த் இருக்கும் போதே அவங்கள வளத்தி விட்டாதா நம் மள பின்னாடி பாக்கறாங்களோ இல்லயோ நம்ம கடமைய செஞ்சுட்டு போயிடுலா
ம் இப்ப எங்கள பாருங்க எங்களு ஒரு ஒரு ஒரு பொ கொழந்தைக்கு இன்னொரு கொழந்தைக்கு கேப் ஆயி போச்சுங்க ஒரு பாப்பா ஃபோர்த்து படிக்கிறா இப்பதா பைய செகண்டு இந்த கேப் வந்து கொஞ்ச அவங்க படிப்புக்காக நாங்க இது பண்ணிட்டோ அவங்க கொஞ்ச படிச்சதுனால
இல்லங்க ஒன்னு பிரச்சன இல்ல அது நல்லதா ஆமா இந்த கடவுள் நமக்கு எப்ப குடுக்கணுன் நெனைக்கறாரோ அங்க இல்ல கடவுள் நமக்கு எப்ப குடுக்கன்னு நெனைக்கறாங்களோ அப்பதா குடுப்பாங்க நம்ம என்னதா ட்ரை பண்ணாலு முடியாது
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
அ ஆமா இல்ல நா கண்டிப்பா எல்லாத்தைய விட கடவுல் கண்டிப்பா நம்புவ ம் அவுங்களுக்கு மீர்னது எது இல்ல இல்லயா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ப சேரீங்க நானு கூப்பர்ற இருங் க ம் ஓகே